ஹா அக்கா கேட்குதா
பேசு
ஆ நல்லாருக்கிங்களா கா
ஆ நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லார்க்கே கா
ம் அப்புற பையன் ஸ்கூலுக் போயிட்டானா
ஆ போயிட்டான்க்கா ஸ்கூலுக்கு போயிட்டா ம் பாத்தாச்சுக்கா
அ என்ன பண்ணிட்ருக்க
சும்மாதா பாட்டு கேட்டுட்ருக்கேக்கா
பாட்டு கேட்டுட்டு இருக்கியா செரி செரி என்ன இப்ப இருக்க பாட்டெல்லா கேக்குற மாரியா இருக்கு எல்லா குத்துப்பாட்டா இருக்கு
ஆமா ஆமா அதா அண்ணா அப்ப வந்து நம்ம இருந்த மாரி இருக்கும் போது வந்த பாட்டெல்லா இப்பல்லா இவுங்களுக்குல்லா பிடிக்காது
ஆமா அப்போல்லா வண்டியில போம்போது பஸ்ல போம்போதுலா ஒரு மாரி மெலடி சாங்ல கேட்டாங்கன்னா நம்ம தூக்க வருதுன்னுவோ இப்ப அந்த பாட்டுதா கேக்குறதுக்கு நல்லாருக்கு
ஆமா பெரியவுங்களுக்குலா அது பிடிக்கு பழைய பாட்டு பழைய பாட்டு
பிடிக்காது சின்ன குழந்தைங்க கூட இப்போ இருக்க குத்துப்பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிது அதோட ஸ்டெப்ஸ்செல்லா போடுதுங்க
ஆ புது பாட்டு போடு புது பாட்டு போடு இவுங்க பாட்டு போடு அவுங்க பாட்டு போடு அப்படின்ட்டு
அப்டின் சொல்றாங்க ஆமா ம் இப்ப இருக்கவுங்களுக்கு எல்லா என்ன தெரியுது அந்த காலத்து பாட்ட பத்தி
ம்ம் இல்ல நம்ம அம்மா அப்பாங்கல்லா முன்ன நமக்கு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இந்த பாட்டு கேளுங்க எங்ளுக்கு புடிக்கு இதுதா நல்லாருக்குனு நமக்கு அது அப்ப புடிக்காது இப்ப நம்மலா பெரிய புள்ளைங்கிளானதுக்கு அப்பற தா நமக்
நம்ம புள்ளைங்க கிட்ட நம்ம சொல்றோ ம்
ஆ
ஆமா இப்ப என்ன எல்லா அந்த குத்துப்பாட்டுங்களு அப்டியே ச ஒரு மாரி சத்த வச்சா அப்டியே நெஞ்சு வலியே வந்துருதா அந்த மாரி சத்தத்துலதா பாட்டு கேக்குதுங்க
அதுலா ரொம்ப அந்த ஹார்ட் பேஷன்ட்டுக்லா சேரவே சேராதுங்குற அளவுக் க்கு வைப்ரேஷன் அதிகமாய்
ஆம்மா ஆம்மாமா ஒரு வரி புரிதா ஏதாது ஒரு வரில ஏதாவ்து விளக்கமான ஒரு வரி இருக்கா ஏதாவது புரிதா அது கடையாது ஒன்னு
அப்பருக்க பாட்ல ல்லா நம்ம பேசற வார்த்தைகளே தா வந்து யூஸ் பண்ணி பாட்டாவே எழுதியிருந்தாங்க இப்ப அந்த மாதிரி இல்லையே ம் இப்ப அந்த மாரியா பண்றாங்க
ஆமா ஒரு அர்த்தத்தோடதா ஒரு பாட்டு ம் அதுதா அதுவு ஒரு ஒரு சத்தோ இருக்கும் பாரது அந்த சத்த கேட்டாலே அவ்ளதா
நமக்கே அப்டின்னா ஐயோ நம்ம அம்மா அப்பாங்களுக்லா சுத்தமா புடிக்காதுங்க
ஆமா ஆமா அந்த காலத்துல அவுங்க கேக்கு போது நமக்கு புடிக்ல தூக்க வருது மாத்துங்க மாத்துங்கன் சொல்லிட்ருந் தோ இப்ப அது நமக் புடிக்கிது இவுங்குளுக்கு ஒ கேக்கறது நமக் புடிக்க மாட்டேங்குது ம் இப்ப இருக்கிற பாட் ஒரு சில இல்ல எல்லா பாட்டு அப்டி ரொம்ப நல்லால்ல அந்த மாரியெல்லா சொல்ல முடியாது ஒரு சில பாட்டுங்
ம்
எ உனுக்கென்ன பாட் புடிக்கு
ம் எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப புடிக்கு
இப்ப சுத்தமா கேக்க மாட்டன்து நல்லா பிச்சு பேசு அ அ கீழ வச்சிட்டியா ஃபோன
காதுலதா வச்சிருக்கேங்க்கா
ம்
ம்
விட்டு விட்டு விட்டு கேக்குது
இப்போ இப்பியுமா
ஆமா
ஒங்கலுதுலதா பக்கத்து பக்கத்லனு வச்சுருக்கோ
பாது பாதி பேசும்போத் நல்லா கேக்குது பாதில விட்றுது கேக்க மாட்டேன்து ஒழுங்காவே
நீங்க சொல்லிதா ரொம்ப புடிக்கு ரொம்ப புடிக்கு
நா பேசற்த் நல்லா கேக்குதா
அ இப்ப கேக்குது நல்லா
அ நீ பேசற்தா ஒழுங்காவே கேக்க மாட்டன்து
ம்
ம் அப்புறோ நீதா சொல்ணு
இல்ல கேக்கல
ம் ஹு
சுத்தமா கேக்குலியா இல்ல
அ இப்ப கேக்குது நல்ல நீ கீழ வெச்சுட்டு மே மறுடி மேல எடுத்து பேசுற நெனக்கிற
இன்னு நா காதுலேதா வெச்சுட்ருக்கே
அ இப்பதா நல்லா கேக்குது ம்
ஒரே சத்தமா இருக்கமாருக்குக்கா
ம்
ம் ம் ம்
கேக் அ இப்ப சொல்லு
ம்
சின்ன பைய என்ன பன்றா
தூங்கிட்ருக்கா நீ என்ன உ உன்னோட பொண்ணு என்ன பண்ணிட்ருக்கா
அவளு தூங்கிட்டுதாருக்கா
அ
அப்புலா அந்த ஆராரிரோ பாட்டு பாடுவாங்க பாருங்க
ஆமா
அந்த பாட்லா அது கோட நமக்குலா தெரியாது ஏ புள்ளை எல்லா தூங்க வெக்கற்க்கு நா பாட்டே பாட மாட்டேங்கா
இவுங்கலா இப்போ அந்த ஆராரிரோ பாட்டா கேக்குறாங்க அவங்க இவுங்களா குத்துப்பாட்டு கேக்குறாங்க
தூங்க வக்கற்துக் கொட ஒரு சிலர் பாட்டல்லா போட்டு தூங்க வக்குறாங்க ஆனா வந்து பாட் பாடவு செய்றாங்கல்ல
ஆம் ஆமா அதல் நமக் தெரியாதே ம் அந்த காலத்துல பாட்டிங்களுக்ளா ஒரு அ தொட்டில கைல குடுத் த் இன்னாங்க ஆட்டி உடுங்கன் சொன்னா ஆராரோன் பாட்டு படியே தூங்க வச்சிருவாங்க புள்ளைங்ள நமக் அது கூட தெரியமாட்டேங்து
ஆம்மா
பாட்டுக்கு அவ்ளோ ஒரு இது இருக்கு ஆனா அது நமக்கு தெரியமாட்டேங்து இ இப்ப இருக்க புள்ளைங்ளுக்கு அதல்லா புடிக்கிறது கடையாது ம் இப்ப இருக்க புள்ளைங்ளுக்கு நல்ல குத்
எங்க தூங்குது நமக்கு தா தூக்க வரு அதுங்க தூங்குறது இல்ல பாட்டு கேட்டுட்டு உக்காந்துக்குதுங்க கம்முண்ணு
ம் பாட்டுன் எடுத்துக்ட்டு இப்ப நம்ம எஸ் பி பி பாட்டு இளையராஜா பாட்டுனு எத்தன பாட்டு இருக்கு அந்த பாட்டல்லா கேக்கும்போது எவ்ளோ அப்டே மனசுக் கே ஒரு இனிமயா தனியா இருக்குமோது அந்த பாட்டல்ல கேட்ட ரொம்ப நல்லாருக்கு ஆனா இப்ப இருக்க இந்த புள்ளைங்களுக்கு அந்த பாட்டல்லா புடிக்கிறதுல்ல
ஒங்ளுக்ளா தி ய அ அதுகல்லா யாரு அந்த பாட்டோட அர்த்தோ என்ன எதுக்காக அந்த பாட்டு இரு குங்கூட தெரியர்துல்ல
ஆமா
அந்த அளவுக்குலா ஆராய்ச்சி பண்றதுல்லா இல்ல
ஆமா ஏதோ ம் ஆ அதுதா அதுதா சின்ன கொழந்தைங்க கூட அதுக்கு அந் அந்த ஸ்டெப்பு ஏ கேத்த மாரி போடுறாங்க
ஆமா
ம் ம் இப்போ என்ன என்ன புரியுது வரிகள்ல்லா ஏதாது புரியுதா அதுவு இல்ல நமக்கு
ஆ அம் ஒவ்வொருத்தவங்களு வேற
ஆமா இப்ப சமைக்கும்போது பாட்டு பாடிட்டு சமைக்கலா
உம் புருஷங்கல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக் இருக்க மாதிரியு இல்ல ஒரு தனிமையான ஒரு ஃபீலு இருக்க கூடாதுன் பு அப்டிங்கறக்காகவே வாது பாடிகிட்டே பாட்டு போட்டுகுட்டு இத நமக்கே வீட்டு வேல செ செய்யும் போது ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம வேல செஞ்சோம்னா அந்த வேல செய்யறதே தெரியாத மாரி சீக்கிர முடிஞ்சிரு
ஆமா
ம்
அப்டியே மனசுக்கு ஒரு இனிமையா தனிமையா இருக் கொன்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது மனசில ஆமா அந்த மாரி இப்போ ஒரு இதா இருக்கு ஒரு ஸ்ட்ரெஸா இருக்கு மைண்டுக்கு மைண்ட்ல ஏத ஒன்னு யோசிட்டு இருக்கோ அப்டின்னா ஒரு பாட்டு கேட்டோ அப்டின்னா அ மைண்ட் அப்டியே ரிலாக்ஸ் ஆயிடு
ஆமா ஒரு பாட்டு போடலா அந்த
ஆமா ஆமா அப்டி மெலேடியா கேட்டாதா நல்லா இருக்கு ம் குத்துப்பாட்டு எல்லா கேட்டாலு அந்த அளவுக்கு ம மனசுக்கு ஒரு திருப்தி கெடைக்காது
ஆம் நா எல்லா எல்லா இதுலயுமே அப்டிதா எல்லாமே எல்லா நேரமு கரெக்டா இருக்கு மா அந்த மாரி எல்லா நேரமு குத்துப்பாட்டே கேக்க முடியுமா
முடியாது ம் எல்லா நேரமு குத்துப்பாட்டு கேக்க முடியாது எல்லா நேரமுமே மெலடி சாங் கேக்க முடியாது இப்ப ஒரு இப்ப ஒரு பாட்டு கச்சேரிக்கு போறோ அங்க போய் மெலோடியா பாட்டுக்கேட்டுட்ருந்தா நல்லாருக்குமா அங்க போய் குத்துப்பாட்டு போட்டு ஒரு நாலஞ்சி குத்து டான்ஸ் ஆடுனாதா நல்லா இருக்கு
ஆ
கோயில் திருவிழால்ல போடுவாங்கல்ல பாட்டு கச்சேரி எல்லா அதுக் கலா போன அப்டித்தான எப்போ அங்க குத்துப்பாட்டுதா நமக்கு தெரியவே தெரியாது அந்த பாட்டல்லா அங்க பாடிட்ருப் ப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க அங்க இருக்கும் போது டான்ஸ் ஆடுற பாட்டு போட்ட தா நல்லா இருக்கு அங்க போயிட்டு குத்துப்பாட்டு மெலெடி பாட்டு கேக்கணு அப்டின்னா முடியுமா
ஆமா ஆமா எடத்துக்கு தகுந்த மாரியே மாறி மாறணு பாட்டுங்கறது
பாட்டு பாட்டுங்களு எடத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கணுன்ற நானு ம் ஆமா கொழந்தைங்களுக்கு ஆனா ம் கொழந்தைங்களுக்கெல்லா ஆனா இப்ப இருக்குற இப்போ என்ன ட்ரெண்டிங்கா என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டு தா கேக்கறாங்க இந்த சின்ன கொழந்தைங்கள்லருந்து கொஞ்சோ வளர்ந்து வளர்ந்த கொழந்தைங்க வரைக்குமே அந்த பாட்டுதா கேக்குறாங்க
அந்த மாரிதா போடணு அடமே குடிக்கிறாங்க வேறல்லா எதுவு போடா த இது போடு அது போடு நம்மள மேறட்டுதுங்க
ஆமா ஆமா நா அவங்களுக்கு அந்த பாட்டு தா புடிக்கு அப்டின்ட்டு அந்த பாட்டே தா கேக்கறாங்க நம்மெல்லா இப்ப நம்ம ப்ப பாட்டு கேக்கற காலேல்ல மலயேறி போச்சி அவங்க எப்போ ஸ்கூல்க்கு போனாங்னா அவங்க எப்ப தூங்குறாங்களே அந் அந்த டைமில்லதா நம்மளுக்கு என்ன பாட்டு புடிக்குமோ அது நம்மளால கேட்க முடியு
ஆ
ம் ம் இதுவே அவுங்க இருந்தாங்கன்னால நம்னால கேட்கவு முடியாது தனியா ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்தாலு விட மாட்டாங்க எதாவத் பேசிட்டே இருப்பாங்க
ம் ம்
அப்ப இப்ப ரே ஃபஸ்ட்டெல்லா ரேடியோலெல்லா நல்ல பாட் நல்ல நல்ல பாட்டல்லா போடுவாங்களே நம்ம சின்ன பொண்ணாருக் இருக்கும்போதல்லா
ஆமாமா ஸ்கூலுக்குல்லா கெளம்பி போகும்போதல்ல பாட்டு போட்டுட்டா அந்த பாட்டே தா மனசுல ஓடிட்டுருக்கு ஸ்கூல் போனாலு படிக்கணுங்கறத விட அன்னனைக்கி ஃபுல்லா காலையில எழுந்திரக்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட் அதே தா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு
எஃப்எம்மில்லலா நம்ம போ நம்ம போம்போது பாட்டு கேட்காம போன நாட் கள்லா இல்லவே இல்ல நம்ம நல்ல பாட்டல கேட்ருக்கோ
பஸ்லே பாருங்க இந்த மாரி பழைய பாட்டெல்லா போட்டுட்டு இருப்பாங்க வீட்ல கேட்டுருக்காதது கூட அங்க ஓடிட்டுருக்கு இப்ப நமக்கு அது இது கூட பரவால்லயே எங்கற மாரி தோணு இதெல்லா அப் இந்த பாட்டெல்லா இருக் கா அப்டின்ற மாரி
ஆமா அதுவு நல்ல ஒரு இதுதான நல்லாருக்கு கேக்கறதுக்கு
ம் ம்ஹும் அது ஒரு சிலர்ல அந்த அந்த ஊருக்கு தகுந்த மாரி கிராமமாருந்தா அதுக்கு தகுந்த மாரி பாட் டு அந்த மாரியு போட்டுட்டு இருப்பாங்க பஸ்லயே
ஆமாமா ஆ கிரா காலையில டைம்மாருந்தா ஒரு மாரி சாமி
பாட்டுல்ல எத்தனையோருக்கு
அதா மத்தியானமாருந்தா ஒரு ஒரு மாரி பாட்டு காலையிலேருந்த சாமி
சாமி பாட்டு அ அம்பத்தோ
கொஞ்சோ மெலடியான பாட்டு அ டிரைவருக்கு இப்போ ரொம்ப தூக்கமா வரும்போது அப்படின்னா குத்துப்பாட்டு போடுவாரு இல்லன்னா ரேடியோ எஃப் எம் ரேடியோ போடுவாங்க அதுல என்ன பாட்டு அதுல கதையெல்லா சொல்லி பாட்டு போடுவாங்க தி இன்னு நல்லாருக்கு அது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு கேக்குறதுக்கு நல்லாரு க்கு பாக்கறதுக்கு நல்லாருக்கு
அ ம்
ஆமா இப் இப்ப இருக்க பாட்டு ஒன்னு கொற சொல்ற மாரியெல்லா ஒன்னு கெடையாது நல்ல பாட்டுங்க தா எல்லாமே இருந்தாலும் ஒரு மாட்டி கேட்டாலு மனசுல நிக்கிற மாரி அந்த மாரி கெடையாது
இதெல்லா வந்து பாட்டு அதுக ஃபஸ்ட்டு புரியவே புரியாது என்ன என்ன சொல்ல வராங்கன்ற கருத்தெல்லா இருக்காது சும்மா ஒரு
சும்மா நம்ம கேக்கலா அவ்ளதா ம் அவ்ளதா இப்ப இருக்குற இப்ப நெறய மாறிருச்சு நெறயா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நெறயா பாட்டு கேக்குறதுக்கு பாட் டு பாடுறதுக்கு நெறயா வந்துரு சா அ அதனால நமக்கு அந்த காலத்துல இருந்த நா அது இல்லாதனால இப்டி இருக்கோ அப்டின்னு நம்ம நெனச்சிட்டு போய்க்க வேண்டிதா
ஆமா பாட்டுங்கறத வந்து ஒரு எப்டி உருவா க்கணு எப்டி வந்து அத கொண்டு வராங்கன்றது இதே இல்ல இப்போ சும்மா நெனைச்சவங்க எல்லா பாட ஆரம்பிச்சுட்டாங்க அவுங்களுக்கு தோன்ற வார்த்தைகள போட்டு நெனக்கிறவங்கல்லா பாடுறாங்க
றாங்க ஆமா எத்தன டிவி ஷோல எத்தன கொழந்தைங்க பாட்டு பாடுறாங்க எல்லாமே இருக்குதா
ஏதோ இதுவு ஒரு பாட்டு அப்டின்னு ஒரு மியூசிக் போட்டு பாட ஆரம்பிச்சாலே அது ஒரு பாட்டு தா அப்டின்னு ன்ற மாரி அர்த்தமோ அதுக்கெல்லா எந்த இதுவு இருக்க தேவ இல்ல சுத்தி இரு டில எது தேவ இல்ல
ஆமா இருக்குறவங்க எல்லாரு பாடலாம் கத்துக்காதவுங்க கூட பாடலா அந்த மாரி
ம்
ம் சேரி மா
சேரி கா
அடுத்த கால்ல பேசுறே
ம்